பண்றீங்க ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது ஹாய் டி எப்டி இருக்க
நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்க என்ன ரொம்ப நாளா ஃபோனே காணு
எங்க ஒரே பிஸியா இருக்கு லீவ் விட்டதுனால திடிர்ன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீட்டுக்கு வந்துட்டாங்க
ஆ
ஆ ஃபுல்லா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு
ம்ஹு
ஆ எல்லாரு ஒன்னா வரவு என்ன பண்ணுறதுன்னே தெரியல திடிர்னு வரவு அதுலயே வேல செரிய இருந்துச்சு இன்னிக்கி ஃபுல்லா சப்பாடு வட பாயசம் சம்பார் பொரியல் அப்டின்ட்டு லைனா எல்லா செஞ்சி வெச்சி அவுங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி ஓடி போச்சு இன்னைக்கு டே ஃபுல்லா அப்டி ஆமா ஆமா
இல்ல ஃப்ரெண்ட்ஸ மீட்டப் அடிக்கடி பண்ணுவீங்ளா இல்ல இப்பதா திடின்ட்டு வந்தாங்ளா
இல்ல லாஸ்ட் இயர் வரையு அப்டிதா அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருப்போ அ ஓ இந்த ஒன் இயரா இல்லாம இருந்துச்சி சேரி என்ன பாத்து ரொம்ப நாளா ஆச்சி என்ன கூப்டு கூப்டு பாத்தாங்க நா வரலன்ன ஒன்ன திடீர் இன்டு இன்னிக் கி எல்லாரு வந்துட்டாங்க எல்லாரு ஒரு ஒரு கிஃப்ட் வேற மாத்தி மாத்தி எடுத்து எடுத்து வந்துருந்தாங்க ஆ எல்லாரு கிஃப்ட் அவுங்கவுங்களுக்குள்ள பாஸ் பண்ணிகிட்டு
ஆ
இன்னைக்கு டிஷ்ஷு பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்ளே ஒருத்தவங்க சாம்பார் வெச்சாங்க ஒருத்தவங்க ரசோ வெச்சாங்க ஒருத்தவங்க பொரியில் பண்ணாங்க ஒருத்தவங்க வட செஞ்சாங்க ஒருத்தவங்க பாயசோ செஞ்சாங்க அப்டின்ற மாரி ரி ஒவ்வொருத்தரு ஒரு ஒரு விதத்துல செஞ்சாங்க ஆனா ஒவ்வொருத்தரு ஒரு ஒரு விதமா செஞ்சாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சி செய்யும்போது இப்ப நம்ப செய்ற மொறைக்கு
அவுங்கவுங்க வீட்ல செய்றது கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்கும்ல டேஸ்ட்டு மாறு அந்த கை பக்குவோ மாறு ஆ
அதுவு இன்னிக்கு ஒருத் தவங்க சாம்பார் செஞ்சிருந்தாங்ளா சாம்பார் வந்து நம்ம சாதாரணமா என்ன பருப்பு வேக வெச்சிட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லா போட்டு காய் போட்டு தானே வெப்போ அவுங்க என்ன பண்ணி இருந்தாங்கன்னா தேங்கா கூட சீரகோ அப்றமா வந்து பட்ட இதெல்லா அரைச்சி கடைசியா ஊத்தி பண்ணிருந்தாங்க அந்த சாம்பார் ரொம்ப நல்லா இருந் சி அதே மாரி அவுங்க சாம்பார் பொடியுமே வந்து அவுங்களே அரைச்சாங்க வெந்தையு சீரகோ மிளகு கு அப்றோ ஒரு துண்டு பட் பட்ட அதுக்கப்றோ ஒரு லவங்கோ ஒரு ஏலக்கா இதெல்லா போட்டு அரைச்சி தேங்கா உடைய அரைச்சு போட்டு கடைசியா எறக்கி குடுத்தாங்க அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது அந்த சாம்பார் ரொம்ப நல்லா இருந்தது அந்த தேங்காவு வானையிலயே வறுத்து தா அரைச்சாங்க
ம் ம்
அது வாசனையு ஒரு மாரி வித்தியாசமா இருந்ததா நல்லா இருந்தது இன்னொரு த்தவங்க பாயசம் செஞ்சிருந்தாங்க பாயசம் வந்து நம்ம பால் பாயசம் சாதாரணமா தானே செய்வோ சர்க்கர போட்டுதானே ஆனா இவுங்க வந்து வெள்ளம் போட்டு செஞ்சிருந்தாங்க
சேரி சேரி சேரி எப்டி அது சேமியாவு அந்த இது போடுவாங்ளே ஜவ்வரிசி
ஆமா சேமியா ஜவ்வரிசி ஆ எல்லா செஞ்சு ஆமா முந்திரி இது எல்லாமே போட்டு செஞ்சிட்டு கடைசிய எறக்கிட்டு கொஞ்சோ ஆறுதுல்ல வெதவெதன்னு ஆறுற டைம்ல இல்ல அவுங்க இப்போ இந்த வெயில் காலமா இருக்கனால ஒவர் சூடா ஆயிடும்ல அதனால கொஞ்ச கொஞ்சூண்டு அந்த பாதாம் பிசின் மட்டு ஊற வெச்சிருந்து வெச்சிருந்தாங்க பாருங்க அது கொஞ்சமா எடுத்து அதுல மிக்ஸ் பண்ணாங்க
சேரி சேரி சேரி சேரி
வெல்லமு போட்டதுனால ஒரு மாரி அது பாயசத்தலயு சேக்கல
ஆ சேக்கல ஓகே ஓகே ஆ ஹ சோ நல்லா என்ஜாய் பண்ணீங்க லாஸ் போன வாரமா
ஆமா ரொம்ப நல்லா இருந்தது அவங்க ஒவ்வொருத் ஒருத்தரு ஒரு மாரி செஞ்சுருந்தாங்க ஒருத்தவங்க வந்து வாழப்பூ வட செஞ்சுருந்தாங்க அந்த வாழப்பூ வடயு சூப்பரா இருந்தது அவங்க செஞ்சதுமே ரொம்ப நல்லாந்துச்சு நம்ம செய்யற
ரொம்ப நாளா அத செய்யணு ஆச ஆனா எனக்கு அது எப்பவுமே நா வந்து வாங்குவே ஆனா எங்க அண்ணிக்கிட்ட குடுத்துடுவே அவங்கதா எனக்கு செஞ்சு தருவாங்க ச் ஆனா அடிக்கடி வாங்க மாட்ட அது அது என்ன சொல்லுவாங்க அந்த வாழப்பூ எதுக் கோ நல்லதுன் வாங்கல்ல பெண்களுக்கா இந்த கர்ப்பபைக்கா என்னமோ ஆ அது எப்பயாவது எனக்கு மூடு வந்ததுன்னா வாங்குவன்னா அது யோசிச்சு யோசிச்சு திட்டுவாங்களா அண்ணி செஞ்சு தருவாங்களா மாட்டாங்களா அப்டின்ட்டு
ம்
எ வாங்கிட்டு வந்தன்ன நேர கொண்டு போய் அன்னிட்ட குடு த்துடுவே அண்ணி நீங்க கொஞ்சோ நீங்க செஞ்சு நீங்க பாதி எடுத்துக்கோங்க எனக்கு பாதி கொடுங்க அப்டின்னு சொல்லி ஏன்ன எங்க வீட்ல மத்தவங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க அது ஒரு ஃப்ளவர் தானேமா
ஆமா
சோ அது ஒரு சாப் சாப்பிட்றதுக்கு ஒரு மாரியா நசக் நசக் ரொம்ப வெந்து வேகாதமாரி ஒரு மாரியா இருக்குல நா நற இருக்குல அது
ஆமா
ஆ அதனால வந்து இங்க வீட்லயு யாரு லைக் பண்ண மாட்டாங்க சோ எனக்கு மட்டுன்றதுனால அந்த ஃபுல் பூவயு சாப்ட முடியாது அதனால பாத்து கொஞ்சோ சின்னதா வாங்கி அண்ணிக்கு நானு அப்டி ஷேர் பண்ணி எடுத்துப்போ
ம் அது ஆனா ரொம்ப ஈஸியான வேலதா அதுல அது ஒரு ஒரு பூ பிரிச்சுட்டு அது உள்ள அந்த ஸ்டெம்மு மாரி ஒன்னு இருக் கு அது அந்த டூலிப்ஸ் மாரி இருக்கு அத மட்டு நம்ம எடுத் த்துர்னு எடுத்துட்டு பொடி பொடியா கட் பண்ணிட்டு கடல பருப்பு ஒரு ஒரு ஒரு மணிநேரோ ஊற வச்சா போது ரொம்பலா தேவயில்ல ஒரு மணிநேரோ ஊற வச் அதுக்கப்பறோ ஒன்னு பாதியுமா மிக்ஸில அடுச்சுட்டு அது கூட வெங்காய பச் பச்சமிளகா கொத்தமல்லி கொஞ்சோ புதினா ஆமா ஆஹா இது அரைக்க வேண்டா இது பொடியா கட் பண்றோன்ல கட் பண்ணுற ஆமா கட் பண்ணிட்டு இதையு போட்டு மிக்ஸ் பண்ணணு கொஞ்சோ மிக்ஸ் பண்ணிட் ட்டு தட்டி போட்டோனா நல்லா மொறு மொறுன்னு இருக்கு நல்லாவு இருக்கு
ம் ம் நீ உன்னுடைய நீ உன்னுடைய சந்தோஷத்த சொல்லு போது நானு போன போன மாசோ எ ஃப்ரெண்டு வந்து அவ வீடு கிரக ப்ரவேசோ பண்ணா
ம்
அப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சர்க்களயு கூப்ட்டுருந்தா போனவுங்க போனாங்க சில பேரு போகல அதனால வந்து யார் யார் போகலையோ போனவங்க ஓகே இருந்தாலுமே என்ன பண்ணா இப்ப வந்து உங்க வீட்டு பங்க்ஷன்றதுனால நெறய கெஸ்ட்ல்லா வந்திருப்பாங்க நம்மளுக்கு வந்து அங்க ப்ரையாரிட்டி கம்மியாதா இருக்கு அவளால பாக்க முடியாதுல எல்லா தெரியு அதனால சரி ஒரு சில பேர் போனாங்க ஒரு சில பேர் போல என்னால போ முடில அதுனால சொன்னே சரிமா இந்த மாசோ அ லாஸ்ட் வீக்கு வரே அப்டின்னு சொல்லிருந்தோ சோ அப்பவே அவர் என்னா பண்ணிருக் க்கானா எல்லாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கா இந்த மாதரி இவ வர நீங்கல்லா வரீங்களா மறுபடியு எங்க வீட்டுக்கு அப்டின்னு சொல்லி ஒரு கெட்டுகேதர் போடலா அப்டினு சொல்லி எல்லாருக்கு ஃபோன் பண்ணி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா
உ
சோ நாங்களுமே அப்டிதா வந்து எல்லாருமே அவ வீட்டுக்கு மறுபடியு போயி நாங்க நா சில பேர் வந்தாங்கல்லையா அவங்கல்லா கிஃப்ட் எல்லா கொடுத்தாங்க அதெல்லா காமிச்சா அது ஒவ்வொரு எடத்துலயு வச்சிருக்கா அவ அவ வீட்டுடைய டெக் க்ரேஷன் இதுலல்லா இதெல்லா இங்க வச்சே நான இவ குடுத் தா இதெல்லா இங்க வச்சே நல்லாருக்கா பாருங்க அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்றோ அங்கேய லஞ்ச் முடிச்சோ அவ் அ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சே சேர்ந்து நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணலா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலா அப்டி இப்டின்னாங்க அவ சொன்னா நீங்க இத நா முறையா உங்கள கூப்ட்டே வந்தவங்களுக்கு ஓகே வராதவங்க உங்களுக்கு பனிஷ்மென்ட் நீங்கதா சமைக் ணும் நீங்க சமைச்சு இன்னைக்கு எங்களுக்கெல்லா நீங்கதா குடுக்கணு அப்டின்னு சொல்லிட்டா சரிமா அது என்ன பெரிய விஷயமா எப்பவுமே வீட்டுல சமைக்கிறது தானே அப்டின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரு போயி மார்க்கெட் போயி சிக்கன்ல்லா கொண்டு வந்து யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ சொல்லி கேட்டு பிரியாணி ஒருத்தவங்க பண்ணோ அப்றோ ஃப்ரைட் ரைஸ் ஒருத்தவங்க பண்ணாங்க இந்த மாரி அழகா ஒரு ஜாலியான மூமெண்ட்டா இருந்தது எல்லாரு சேந்து வெங்காயத்த வெட்டு ஒருத்தி வெங்காயத்த வெட்டு ஒருத்தி கறிய வெட்டு ஒருத்தி அத இது கறிய கழுவு அப்டி இப்டின்னு சொல்லிட்டு ஒரே கலாட்டாவா இருந்தது அவுங்க வீட்ல யாரு இல்ல இன்னைக்கு நீ வெள் ளிய போயிருந்தாங்க ஈவ்னிங்தா வருவாங்க அப்டின்னு சொல்லிருந்தாங்க அதுதா அம்மம்மா ஆமா அதா சொல்றன்னே அப்ப கூட இருக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூட செய்வாங்கமா இப்ப எல்லாரு சேர்ந்துருக்கோல்ல சோ எல்லாருமே அத ஒரு வெங்காயோ ஒரு கீர அது இதுனு சொல்ட்டு ஒவ்வருத்தவங்க ஒரு வேலய செஞ்சு கொடுத்தாங்க சேரி எடுத்து தூக்கி தேஸாவ வெய்யு மேல வெச்சு எல்லா இஞ்சி பூண்டு பட்ட ளவங்க எல்லா போட்டு
உ
நல்ல மட்டன்ல்லா சிக்கன்ல்லா சிக்கன் பிரியாணி செஞ்சோ அன்னைக்கு ஏன்னா ஃப்ரைட் ரைஸு சிக்கனு செஞ்சதுனால மொத்தமாவே சிக்கனே கொண்டு வந்துட்டோ
உ
அ அதுனால சிக்கனு பிரியாணிதா எல்லாத்தையு நல்லா மசாலால்லா அரைச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பதம் பாத்து வடிக்கணு இல்லைன்னா நம்ம அரிசி வடிக்கறதுலதா இருக்குதே இந்த கிரேவி கூட நம்ம வந்து இந்த சிக்கன் கிரேவிருக்குல்ல அதுல்லா கூட நல்ல அழகா செஞ்சிட்லா இந்த அரிசி மட்டு வந்து அது பத பாத்து வடிக்கணு அதுன்னா வந்து கொழஞ்சிரு இல்லன்னா வந்து ரொம்ப சாதமா வடிச்சுட் னா சாப்ட முடியாது இல்லயா அதுதா அதுலருக்குற ஸ்பெஷலே நம்ம நல்லா பத பாத்து வடிச்சுட்டோனா சூப்பரா வந்துரு பிரியாணி ஏன்னா அது வந்து நம்ம வந்து அந்த க்ரேவி மே இந்த க்ரேவி மேல வந்து நம்ம தம் போட்டு தான எடுக்குறோ
ஆமா
அது அந்த தண்ணி எல்லா போட்டு அலந்து அந்த மாதிரில்லா நாங்க செய்யமாட்டோ அ அந்த மாதிரிலா எனக்கு செய்யவு வராது நான்லா இப்டிதா செய்வ நல்ல கிரேவி பண்ணி நல்லா எலுமிச்ச பழ தக்காளி சா இது தயிரு நல்ல போட்டு கொஞ்ச நேர நல்ல கிரேவிய நல்லா அ ஊற வைக்கணு அந்த கறி வந்து இந்த கிரேவிய வந்து எடுக்கணு சோ அதுலே ரொம்ப நேர கிட்டத்தட்ட வந்து ஒரு ம நேர ஒன்றர ம நேர எடுக்கும் ஆமா அப்பதா அது வந்து டேஸ்ட்டியா வரு சும்மா அப்டியே அப்டியே வெங்காயத்த போடு தக்காளிய போடு பச்ச மிளகா போடு அப்டி உடனுக்குடனே நம்ம போட்டோம்னா வந்துஹ டேஸ்ட் வராது அதாவது அந்த கிரேவியு சரி அந்த சாதமும் சரி எவ்வளவு வ அந்த மசாலால ஊறுதோ அப்பதா அந்த டேஸ்ட் கொடுக்கும்
ஆ
அப்டின்னு சொல்ட்டு நா பிரியாணி செஞ்ச எய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காய்கறி வந்து ஃப்ரைட் ரைஸுக்காக ஆஞ்சிட்டு ஒக்காந்ருந்தாங்கன்டங்க ஏன்டி நா பாதி வேல முடிச்ட இன்னு ஆஞ்சிக் ட்டே இருங்கடி அப்டின்னு சொல்லிட்டு ஆமம்மா நீங்க எப்படி எக்ஸ்பெர்ட் நாங்கல்லா இப்பதா கத்துக்குட்டீங்க அதுவு நீ ஃப்ரைட் நீ பிரியாணி ஈஸியா வெங்காய தக்காளி போட்ட ஃப்ரைட் ரைஸூக்கு இருக்குற காய்கறில்லா வெட்ட சொல்லி குடுத்துட்ட அப்டின்டு ஒரு கலகலப் பா போச்சு எனக்கு அதுக்கப்ற அதுவு உக்காந்து செரி சிக் சீக்கிர முடிங்க அதுவு ப இது பண்ணி முடிச்சிர்லா அப்டின்னு சொல்ட்டு கட கடனு ஆஞ்சு கொடுத்ததுமே வெங்காய போடு அத போடு இத போடு எல்லாத்தையு காய்கறி எல்லா மிக்ஸ் பண்ணி அது இந்தப்ப எது சொன்னாங்க அது ஃப்ரைட் ரைஸ்க்குன்னு ஒரு பவுடரு வருமா அத கொண்டு வந்தாங்க அத போட்டுட்டு நல்ல சிக்கன்லா போட்டு சூப்பரா ஃப்ரை ரைஸ் பண்ணி அன்னிக்கு ஒரு சரியானா கலாட்டாவா இருந்தது இதெல்லா முடிச்சோ அப்பதா உங்க மாமியார் என்டர் ஆனாங்க
ஆ
நாங்க பண்ண கலாட்டால்லா அவுங்களுக்கு தெரில வெறுும்பன்னோ ஹ நல்லா இருக்கீங்களாமா நல்லா இருக்கீங்களாமா அப்டின்னு பாத்துட்டு அமைதியா உட்காந்துட்டோ இப்டி போச்சு அன்னிக்கு எங்களுக்கும் ஒரு சரியான கலட்டாவா இருந்தது ஆமா இந்த மாதிரி தா போச்சு அதனால வந்து நாங்க இன்னோ வந்து எங்கயு பிளானு பண்ணல அதாவது ஃபேமிலி டூர் எங்கயு பிளான் பண்ணல இன்னோ
ம்
அ மேற்கொண்டு பாக்கலா இன்னு லீவ் இருக்குல்ல
சேரி சேரி பாருங்க ம் சேரிம்மா ம் பைம்மா
ஆ சேரி
ம்